நல்லாருக்கிங்ளா
நல் நல்லாருக்கிலா
ம் நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கே ஆ இப்ப பாத்திங்க இப்ப வந்து நீங்க வந்து து ம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்றிங்ளோ
ஃபோன் யூஸ் பண்ல இப்ப நா வெளிய கொஞ்ச சிக்னல் கெடைக்குற எடத்துல நல்ல எடத்துல நி
ஓ அப்டிங்ளா சேரி இப்ப அத நம்ம முன்னாடியே இந்த மாரி பாத்தோ அப்டினாக்க ஆ விருந்த பத்தி நம்ம பேசிகிட்ருந்தோ அத பத்தியே நம்ம நம்ம இன்னு விரிவாவே பேச லா அப்டின் நெனைக்குறே
கண்டிப்பா சேர் ஓகே இப்ப வந்து பாத்துட்டினா இப்போ நீங்க வந்து பாத்திங்னா ஒரு கிராம பகுதில இருந்து வந்ததுனால இந்த விருந்தோம்பல குறிச்சு உங்களுக்கு அதிகமான ஒரு உணர்வு இருந்திருக்கு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உண்டான வித்தியாசங்கள் மு க்கியமான வித்தியாசங்கள் மட்டு என்னென்றத கொஞ்ச சொன்னிங்கனா ப்ரயோஜனமாருக்கு
போ அதாது அ ஆமா இப்ப பாத் திங்கே அப்டினா நம்ம அந்த காலத் தத்துக்கு உள்ள வித அந்த காலத்துக்கும் இந்த காலத் துக்கும் அப்டின்னு பாத்தீங்கனா இப்போ என்னுடைய எங்க வீட்ல என்னோட க- அதாவது என்னோட கல்யாணத்துலையே எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா ஆ நாங்கள்லா வந்து ஒரு பெரிய கூட்டுக் குடும்பம் கூட்டுக் குடும்பமா இருக்கறதுனால ஆ ஒரு விருந்து அப்டிங்கம்பொழுது நிச்சயமா வந்து அந்த எடத்துல வந்து ஆ ஒரு ஒரு கி ஒரு கிலோ கறியோ ரெண்டு கிலோ கறியோ அப்டின்ற ஒரு பட்சத்துல நமக்கு ஆகாது ஒவ்வொரு ஆடு வெட்றோம் அப்டினா என்னது ஒரு ரெண் ஆடு வாங்கி வெட்றோம் அப்டினாக்கா அப்போதா வந்து வரவங்களு வந்து மனதார சாப்புட முடியும் ஏன்னா அதுக்காகதா நம்ம அவுங்கள சாப்புறதுக்கு தானே நம்ம அழைக்கிறோம் அவுங்களுக்கு எந்த கொறைவும் இல்லாம சாப்பாடு குடுத்து விடணும் அப்டினு சாப் அவுங்க சாப்ட்டுட்டு அவுங்களுக்கு வேணுங்கிறத அவுங்க எடுத்துட்டு போ வீட்டு எடுத்துட்டு போயிட்டு இப்ப வந்துட்டு போறாங்க அந்த க அந்த கலைப்பு இருக்கும் அவுங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆ அலைஞ்ச கலைப்பு அப்டின்றது நமக்கு எல்லாருக்குமே இந்த நம்ம பயணம் செய்றோ அப்டின்னா அதோட கலைப்பு வந்து நமக்கு நிச்சயமா இருக்கு சோ வந்துட்டு போறாங்க அப்டிங்கும் பொழுது அவுங்க வந்துட்டு போயிட்டு அவுங்க வீட்ல போயிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது அப்டின்ற பட்சம் இல்லாம ஏன்னா நம்ம யாருக்கு செய்யப்போறோ நம்மளுடைய சொந்தக் காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்குதா நம்ம செய்யப்போறோ அப்டின்ற பட்சத்துல நம்ம வந்து தாராளமாவே கறிய வாங்கி நல்லா சமைச்சு நல்ல அவுங்களுக்கு நல்ல சாப்பாடு குடுத்துட்டு மே அவுங்க வீட்டுக்கு உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா அப்டினு கேட்டு கட்டிக் குடுத்து உபசரிச்சு அனுப்புறோ பாருங்க அந்த ஒரு சூழ்நிலை இப்ப கண்டிப்பா இல்ல அப்டின்தா நா சொல்லுவேன் நிச்சயமா நூறு- நூறு சதவீதம் அந்த ஒரு சூழ்நிலை வந்து இல்ல ஆ அப்ப உள்ள காலகட்டத்துக்கு அப்டினு பாத்தீங்கனா ரெண்டாவது அப்டினு பாத்தீங்கனா ஆ ஒரு ப ஒரு ஒரு பெ ஒரு ஒரு பெண் வந்து பெரியவள் அதாவது அ ஒரு அவரு அவருடைய ஒரு பெரிய தன்மை அந்த பெண் தன்மைய அது‌அடையிற அப்டின்ற ஒரு மாரி ஒரு ஃபங்க்ஷன் வப்பாங்க அது எனக்கு எப்டின்றது சரியா சொல்லத் தெரியல
உம் நான் பூ புனித
வந்து ஒரு விருந்து ஒன்னு செய்வாங்க ஆ ஓ ஆ அவுங்க அந்த அந்த அந்த அழைக்கும் போது விருந்து செய்வாங்க அதெல்லாமே அந்த காதனி விழா அப்டினு சொல்லக்கூடிய காதனி விழாவா இருக்கட்டும் அதுக்கு வந்துட்டு ஆ இப்போ ஒரு நம்ம அம்மா வீட்ல இருந்து சீர் வருது நம்ம அண்ணே வீட்ல இருந்து சீர் வருது ஆ நம்ம தம்பி வீட் ல இருந்து சீர் வருது அப்டின்னா அந்த காதனி விழாவுல வந்து நம்ம வந்து செல பேர கவனிச்சிருப்போ செல பேர கவனிக்காம விட்ருப்போ சோ அந்த ஒரு குறைகள் அப்டி எதுவும் இல்லாம இருக்கறதுக்காக திரும்பவு அவுங்களுக்கு ஒரு விருந்து வச்சு ஆ அவங்களுக்கு அனுப்பி விடுறது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு ஆ நல்ல செயலா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சில சில அதாவது இந்த முஸ்லீம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவுங்களுடைய ச வரிசையில பாத்தோம் அப்டின்னா நம்ம எப்டி செயல்படுறோமோ அது மாரிதா செயல்படுறாங்க அவுங்க ளும்‌ ஆனா அந்த துக்க நிக ழ்வுகள்ல மட்டும் அவுங்க வந்து அன்னைக்கு இறந்த நாள் அப்டின்னு இருக்கக்கூடிய ‌அன் அன்னைக்கே வந்து வர்றவங்களுக்கு சாப்பாடு குடுத்து அனுப்புறதையும் நான் பாத் ஏன்னா வரவங்க வந்து அந்த துக்க நிகழ்வுகல சாப்ட்டு வராங்களோ சாப்டாம வராங்களோ அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணு அப்டின்றதுக்காக சாப்பாடு குடுத்துதா உங்குளுக் அனுப்பி புடுறாங்க சோ இது மாதிரி நிகழ்வுகளையுமே நா பாத் ட்ருக்க
அந்த முற்காலத்த குறிச்சு நல்லா அருமையா பேசுனீங்க அந்த காலத்தினுடைய நடமுறைகள் உங்களுடைய அனுபவத்தை குறிச்சு நல்லா பேசுனீங்க அருமையான ஒரு விஷயொ ஆனா வந்து பாத்தீன்னா இன்னும் ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின் சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவான நெலமையில வந்து பாத்தீட்டுன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத் க்கு முற்காலத்துக்கும் நெறைய வேறுபாடுகள் வந்துருச்சுன்றத வந்துட் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுல கருத்துக்கள்ல நம்ம அதிகமாக இது பண்ண முடியு குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷ்யாசமா இருந்தாலு கூட அந்த நாள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல உள்ள ஜனங்களாரு ரா வேணா இருக்கட்டு சொந்த பந்தங்கள் வ்ங்களா வந்து பாத்தீங்ன்னா வெள்ளந்தியான ஒரு மனசோட வந்து பாத்தீட்டுன்னா சாப் பாடு அந்த காரியத்துல வந்து பாத்திங்கன்னா ரொம் பொ ஒரு இதா இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு அதிகமான அதீதமான ஒரு முயற்சி எடுத்து வந்தவங்க திரு ப்தியா போகணு அப்டிங்கிற நெலமைையில இன்னைக்கல்லா வந்து பாத்துட்ன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல ஐய்யோ வந்ட்டாங்களா இனி இவ்ங்களுக்கு என்ன குடுக்குறது ஏது குடுக்குறது ஒரு நேர் சாப்பாடு குடுக்குறது அத குறிச்ச கூட யோசிக்கம் போது ரொம்ப மிகவு கடினமான ஒரு சூழ்நில கலந்து போறோ ஆனா வந்து பாத்தீங் னா அந்த காலத்துல வந்து பாத்துட்ன்னா வந்தா வந்த மெயினா இருக் கொண்ணும்பாங்க அத மெயினா வந்து பாத்திட்ன்னா அவங்க க்கிறது அதிகமானல கள்ங்கள்தா மற்றதெல்லா அப்போ ரெண்டாவதுதா மொதலாவ்து அவங்க சொல்றது காரியங்கள் அதிகமான நெலமைல அவங்க போய்ச்சு நமக்கு குடுக்குறத நம்ம பாப்போ எதுவா இருந்தாலு அ அளவுக்கு மிஞ்சிதா நமக்கு எது பண்ணுவாங்க இல்லயா பற்றாகுறைவா வந்ததா நானு கேள்விப்பட்டதே கெடையாது அதா நாடு
ஆமா நிச்சயமா நிச்சயமா அந்தாவது அப்ப உள்ள செ செய்யக்கூடிய பொருள்கள் எதுவுமே பற்றாக்குறையா யாருக்கும் இருந்ததா கெடையாது ர் இருந்த மீதம் உள்ளத அவங்களுக்கு குடுத்துதா அனுப்பு அனுப்பி வுட் ட காலங்கள் அது ஆனா நீங்க சொல்ற மாரி இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தா யாராவது வராங்ளா கடைல போய் ஒரு சாப்பாட வாங் அவங்க குடுத்து வுடுங்க முடிஞ்சுது அவங்களுக்கு வீட்டுல நம்ம கையால சமைச்சு குடுக்குறதுக்கும் அ நீங்க வெங்காயோ உரிக்கிறீங்களா பூண்டு உரிக்கிறீங்களா வாங்க கிச்சன்லந்து நிக்குறீங்களா நா உங்களுக்கு எதுவ் உதவி செய்யவா அப்டி இப்டின்னு கேட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவங் ஓ நா அப்பல்லா இப்டி பண்ணுனே ப்டி சமைச்ச நீங்க இப்பிடி வெட்டி குடுத்தீங்க நீங்க இத பண்ணீங்க அப்டின்றதுல அதெல்லா நம்ம பேசிக்கிட்டே நம்ம சமைச்சு சாப்பாடு குடுக்குறதுங்குறது அப்டிலா இல்ல இப்ப யாரு வறங்களா அப்ப வறாங்க அப்டிங்க பொழுது திடீர்னு அப்ப வந்து சொல்லாமாயிதா வருவாங்க என்ன அப்ப சொல்லுவாங்க நா ஒர் நா கூட ஒரு புத்தகத்துல படிச்சிருக்க அதாவது ஒரு வீட்டுக்கு ஆ இரவு நேரத்துல யாரோ வருவாங்க அப்டின்றதுக்காக நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கு நைட்டு வைக்கிற சாதத்துல வந்து தண்ணி ஊத்தாம வப்பாங்களா யாராவது வீட்டுக்கு திடீர்னு வீட்டுக்கு வராங்க பசியோட படுக்க கூடாது அப்டின்றதுக்காக அந்த நைட்டு வெக்கக்கூடிய சாதத்துல இரவு நேரோ கழிச்சுதா தண்ணியே ஊத்தி வெப்பாங்களா சாப்பாட்டுல ஏனா வந்துட்டாங்க நம்ம ச தண்ணி வச்ச சாதத்தே குடுக்க கூடாது அப்டின்றதுக்காக அவங்க மனசு எதோ நோகிடுமோ நம்ம தண்ணி வச்ச சாதத்தே குடுத்துருக்கோ அப்டின்றதெல்லா அப்பிடியெல்லா யோசிச் சி ஒரு புடி கூடையேதா சாதம் வச்சு வடிச்சதா ந நா படிச்சிருக்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத் திங்னா ஆ இப்ப எங்கே வீட்டே எடுத்துக்கோங்கே எங்ளுக் மத்யானு சாதோ செய்யே புடியுன்னா நா மத்யானு சாத்தோட்யே முடிஞ்சுரது மத்யானு சாப்புட்டூ நாங்கே பாத்தரத்தெல்லா கழிவெக்ரவொரு சூழ்நிலையில் ல்லதா இருக்கோ ஏனா நைட்டு சாதோ மீந்தாலோன் நீ சாப்பிறியா நா சாப்பிறியாண்டு ஒரு ஏய் யாரு சாபுட்வா அப்டினு ஒரு போட்டியிலியே அ சாதோ கடக்குறதுக்கு மத்யானு இவ்ளோ சாப்றீங்ளே அதோடியே முடிச்சுக்வோ அப்டீன்றே மாதிரிதா இப்போ உள்ள சூழ்நெலக்கி இருக்கு
கண்டிப்பா
ந்த அதேலா அவுங்கே பாக்கலையா ஆ என்னோடையே அம்மாவா இருக்குட்டும் என்னோட பாட்டியா இருக்குட்டும் அந்த மாதிரிலா யாரோ பாக்கலே ஆ ரெண்டாவுது நா படிச்சே புத்தகங்களிலும் நா இந்த மாரி ஒரு நல்ல விஷ்யங்களை நெறைய படிச்சிருக்கே அப்டின் நெனைக்கிறே நா அது போலே மக்கள் வந்து இப்பே இருக்குறாங்ளா ப்டின் பாத்தா நம்மே தேடிதா பாக்க கூடியே ஒரு சூழ்நெலையில இருக்குறோ
கண்டிப்பா கண்டிப்பா நல்லா அரும்யா சொன்னீங்கே ஆனா ஒன்னு பாத்திட்னா இப்போ நீ கடசியா சொன்னது போலே நம்ம அப்போ அந்த மாரியான மக்கள் டிருக்குலாகவான் தேடி பாக்கக்கூடிய சூழ்நெலைக்கு அத வந்து பாத்தனா எல்லாரு தேட்றே நெலைமையிலே போயிறாங்கே நம்மோ வந்து பாத்தீனா இன்னிக்கி வந்து பாத்தீனா செரி நம்ம ஏ அந்த மாரிக்கூடாதா இனோனு மைண்ட் செட்லே நம்மே வந்தால் தா ஒரு மனநிலைமைலே இரு கிர்த்தில்லே ஏனா அவுனுக்கு ப்பதா எல்லாருக்மே தேடும்போது கண்டிப்பா யாரு எல்லாரும் நீங்கே என்னையே சொல்லுவீங்கே நா உங்களே சொல்லுவே அந்த மாரிதா போயிட்டுருக்கும் மொலியே நம்ம வந்தபோதில் நம்ம அதுலமா பண்னோ அந்த காரியத் தில்லே நம்ம கொஞ்சம் அவுங்குளுக்கு அவுங்குளுக்கு வந்து சரிசவுமா செய்யே முல்லாலு ஆட்லினா கொஞ்சோ ஆ பொறந்த போது சிம்மா கொஞ்சோ நாம் என்ன பண்ணுனா இந்த விழுந்தோம்பல் காரியத்துல நம்ம கொஞ்சோ அதிகமா இருக்குணு ஏனா நம்ம வந்ததேலிண்டு வளந்து வந்தோ அப்டின்ற கார்யத்தே பாக்குனு இன்னிக்கு வந்து பாத்திட்னா வந்துக்கோங்க முக்கியமான காரியம் அது இல்லாதுக்கு போனதுக்கான முக்கியமான காரோ வந்து பாத்தீட்னா வந்தா வேல செயிணு யாரால் வந்தா வீட்டுக்கு வந்தா நம் வேல செய்யணு நா வேலக்கி போணு அ அந்த வேலஸ் செய்றதுக்கான முக்காவாசி
ஆமா இப்ப ஒரு வீட்டுக்கு யாரு வராங்க நம்ம வந்து அந்த வேலைய உட்டுட்டு நம்ப அவ்ங்கள கவனிக்கிணு நம்ம வேலக்கி போம் முடியாது நம்மளுடைய ஒரு நாள் சம்பளம் போயிரு நமக்கு ஒரு நாள் லீவ்வாய்டு அப்டின்ற ஒரு மன மனநிலமைக்கிதா நம்ம தள்ளப்பட்ருக்கோ அப்டின்தா நா நெனக் கிற ஆ அதே சமயத்துல நா வந்து பாத்ருக்கே அப்பல்லா வந்து வீட்டுக்கு யாரு வந்தாங்க அப்டின்னா ஆ சாப்புடுங்க அப்டின்தா சொல்லுவாங்க நாம இத வந்து ஒரு பட்டிமன்றத்லயே நா கேட்ருக்க ஆ எனக்கு இந்த பட்டிமன்றம் கேக்குறது இந்த புத் தஹங்கள் படிக்கிறது அப்டின்றதெல்லா எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயம் அ அதாவ்து வந்தவங்கள வாங்க சாப்புடுங்க அப்டின் சொல்ற வீட்டுலையும் சாப்புர்றீங்ளா அப்டின்னு கேக்குறவுங்க வீட் ட்டுக்கு நெறய வித்தியாசம் இருக் கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்பெல்லா வந்து என்ன சொல்லுவாங்னா வந்தவங்க வாங்க சாப்பிடுங்க சாப் நீங்க மொதல்ல கைய கழுவிட்டு வாங்க சாப்பிடு அதுக்கப்புறோ எதா இருந்தாலு நம்ம உட்காந்து பேசி டு அப்டின்னு அதாவது எப் அவ்ளவுது ஒரு கோவமாக வந்தாலும் அந்த வீட்ல வர்றவங்களுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அவங்க கோவம் அந்த சா சில பேர் வந்து பசியிலயே கோவோம் அதிகமாகு அப்டின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கும்பொழுது அந்த கோபம் வந்து கண்டிப்பா வந்து அவுங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜாவது அவுங்களுக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்களிட்ட பேசும்பழுது வந்து ஒரு நல்ல ம் நல்ல தன்மையோட பேசுவர்றதுக்கு நெறய வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க
கண்டிப்பா அந்து வந்ததுனா
சாப்பிடுடறீஙளா அப்படின்னு கேக்குறோ ஆஹ அதாவது நா கெடையாது இப்ப உள்ள காலகட்டங்கள் அப்படித்தா ஆயிடுச்சு இப்ப சாப்பிடறீங்களானு கேக்குறவங்க வீடு வீட்ல நம்ம தண்ணி கூட குடிக்க கூடாது அப்டின்ட்டு சொல்றாங்க ஆஹ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றவங்க வீட்ல நம்ம மன மார உட்காந்து சாப்பில்லா சாப்பிடறீங்ளா அப்டின்னு கேக்குற வீட்ல நமக்கு தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படின்ட்டு நா ஒரு பட்டிமன்றத்துல கூட கேட்டிருக்க தோ இது வந்து ம் கா காலகட்டங்கள் அப்படி மாறிடுச்சு என்னன்னா நம்ம வந்து நம்ம அப்ப வந்துட்டு பாத்தோம்னா தாத்தா பாட்டி மாமா மாமின்னு சொல்ட்டு கூட்டு குடும்பமா இருந்தோ இப்போ வந்து அந்த மாரி கூட்டு குடும்பம் இல்ல மாமியாரோடயு நம்மளால ஒரு சில விஷ்யங்கள்ள நம்ம அவங்கள்ட்ட அனுசரிச்சு போக முடியல அ அத மாரி வரக்கூடிய தம்பி பொ தம்பி பொன்னாட்டியா இருக்கட்டும் இல்ல நாத்தனார் ஒ ஒப்படியர் அப்படின்றவங்களோடயு நம்மளால சில விஷ்யங்கள அனுசரிச்சு போக முடியல சோ அந்த மாரி ஒரு சில காரணங்களால நம்ம‌ எடு எடுத்த உடனே நம்ம தனி குடுத்தனம் வந்துடறோ மீண்டும் நம்ம அடுத்த அழைப்புல இத பத்தி கே பேசலாம் நன்றி
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி
ம்